ஹலோ ஆ நா சொல்றது கேக்குதுங்களா சேரி ஓகேமா கேக்குது கேக்குது உம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா உம் நல்லா இருக்கேமா ஈவினிங் எப்படி போயகிட்டு இருக்கு
ஈவ்னிங் ஆய போகும் போலதாங்க பிஸியாவே போயிட் ட்டு இருக்கு
குழந்தைங்கா ஸ்கூல் ஆ எனக் கு ஓகேதான் என்னன்னும் ஸ்கூல்ல வந்து இன்னும் வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அதனால கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம இருக்கு
சேரி சேரிங்க அவங்களுக்கு வந்து பிரஷர் இருக்கோ இல்லையோ நமக்குதான்
தே இப்பயே நாளைக்கு மார்னிங் என்ன செய்யணும் நாளைக்கு லன்சுக்கு என்ன பிரிப்பர் பண்ணணுட்டு எல்லாம் ஆ போய் இப்பதான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆமா ம் ஓகே ஓகேமா ஓ ஓகேமா நெக்ஸ்டில என்ன டாபிக் பேசலாம்
நம்ம ஏதாவது புடிச்ச ஆ பேசலாங்க
ம் சொல்லுங்க உங்க போ் குழந்தைங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க
என் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எனக்கு மறக்க முடியாது து ரொம்ப ஒரு விஷய என்னா நா என்னோட பெரிய பாப்பாக்கு வந்து ஒரு ஒ ஒரு வயசு இருக் கு அப்ப எல்லாரும் வந்து சாப்பாடு ஊட்ட சொல்லுவ இல்லையா அப்போ தயிர் சாப்பாடுந்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு குடுத்தா பேன்ன கண்ண அரைச்சிட்டு ஒரு வாய் வந்துட்டு கண் நத்துக்குள்ளார வச்சாச்சே வச்சுட்டேன் நான் போய் துணி அவ்ளோ துவைச்சு போ த்தா அவ்ளோ தண்ணி புரிச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் கருத்து வந்து பார்த்தா அந்த வாய் சோற அப்படியே தான் இருக்கு எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு சாப்பிடவே இல்லை செம்ம கடுப்பு என்னடா ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு எ ஆமா ஒரு எச்சி கூடவா முழுங்காம இருந்திருக்கு புள்ள ஒரு மண் நே அட என்னடா இப்படி பண்றா அப்படின்னு சொல் நான் அவளுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டன் சாப்பிடவே மாட்டா அத என்னால மறக்கவே மு
ஐயோ நீங்க பரவாயில்ல இவளாவது சாப்பிட மாட் டா என் பையன்லா பாத்தீங்கன்னா ச்சு அப்ப வந்து கொஞ்சோ இந்த ஸ்டேஜ் என்ன வந்து ஃபீட் பண்ணல ரொம்ப நாள் வந்து பால் டப்பா தான் குடி ப்பா அவன் வந்து எப்படின்னா பசி தாங்க மாட்டான் ஒரு செர்லாக் ஒரு ஒ கிண்டி நம்ம அது ஹீட் ஆரணும்ல அது வந்து சூடாக்கி அத நம்ம குடுக்குறதுக்குள்ள அது நீ அதது கிண்ணோ ரெடியா இருக் குனு இல்லைன்னா அவ்ளவுதா கத்து கத்து கத் த்து கத்துவா வாய தொறக்க மாட்டான் அதுனாலே நா செர்லாக் ஊட்ட உக்காந்தாலே எங்க பாட்டி இருந்தாங்க அவங்க போய் வேகமா ஆ ஒரு கிணற்ற இன்னொரு அதே மாதிரி பவுல்ல செரலாக் கலக்கி ரெடியா நிப்பாங்க இத குடுத்த அடுத்த செகண்ட்லயே அத குடுக்கோணு அதே மாதிரிதா பால் டப்பாவும் அப்படி தா அந்த பால் டபா குடிச்சு முடிச்ச ஒடனே அடுத்து இன்னொரு பால் டபாவா வைக்கணு வாய்ல இல்லைன்னா கத்து கத்து கத்து கத் துன் கத்து ம் ஒங்க பேபிக்கு அப்படியே ஆப்போசிட் டு
அ அ பசங்க பொதுவா வே பொறந்ததுலர்ந்தே நல்லா சாப் டுவாங்க பால் குடிக்கிறதுதா இருந்தாலு செரி அ எதுவா இருந்தாலு செரி உங்க பையன் இல்ல எல்லா பசங்களுமே இப்படிதா ஆமா இப்ப எனக்கு வந்து ரெ ண்டுமே பொண்ணுங் க அ இப்ப ஃபைவ் மினிட்ஸ் ஃபீட் பண்ணிட்டு விட்டுட்டா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங் ஓநர் அந்த மாத் செரி ஆனா இதுவே எங்க ரிலேட்டிவ்ஸ் ஆமா எங்க ரிலேட்டிவ்ஸ்லா சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் பீட் பண்ணாலும விட்றதே லைவ் இவ வயிறு என்ன வயிரா இருக்குமோ பாலங்கெணறு மாரி போயிட்டே இருக்கு அப்படினு எல்லா சொல்லுவாங்க
ப்படி என்னடா நீ அப்படின்ற மாதிரி இரு
ஆமா
ஆ பாப்பாக்கலா அந்த மாரி நா கஷப்படவே இல்ல அவ பாட்டுக் கொஞ்சோன்டு குடுத்தாலே போது வயிரு நிமிந்துரும் நா அவளளுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவ அப்படியே அமைதியா ஆயிருவா
அந்த மாரி பொண் கொழந்தைங்கல்லா வந்துட்டு அவ்ளவோ சாப்டவே மாட் ஆனா பசங்க பாத்தீங்கனா அடிச்சுடு அடிச்சுடுன்ற மாரி பொறந்தத்லிருந்தே
ம் அதா அதா அது அவங்க அந்த ஆக்டிவி த அவிங்க ஆக்டிவாவ இருப்பா பயங்கர ஹைப்பரா இருப்பா என்ன பண்ணுவா இங்க இருந்து காலு கொழுசு போட்டிருக்கத கலட் டிருவா அவ ரொம்ப ஒல்லியா இருக்கா ஆனா சாப் டுருவா இன்னு ஆள் எலி எலும்பு கூடு மாரி இருப்பா ஃபஸ்ட்டு கொலுச கால்வலியா கலட்டி போய் பால்கனில இருந்து தூக்கி போட்ருவா. சிலநாள் செகண்ட் ஃப்ளோரு வெள்ளி கொலுசு ரெண்டு தடவ அதே மாரி தூக்கி போட்டு ஒருத்தவுங்கோ கொண்டு வந்து வீட்ல குடுத்துட்டு போனாங்க. ஏமா மேலந்து வெள்ளி கொலுச தூக்கி போறாங்கனு இப்பலா அது விக்கிற ரேட் என்ன ஆகு ம் ஒரு நாளா போய் தேங்கா கத்தி தேங்கா எடுக்குறதுக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்ளா ஒரு கத்தி மாதிரி அத கொண்டு போய் மேலந்து போடறா. நல்ல வேல ஒருத்தர் அப்பதா நடக்றாரு, அவர் தலைக்கு பின்னாடி வந்து விழுந்தது.
நல்ல வேல இல்லேனா யோச்சு
விழுந்த ம் நா அனாலதா கேட்டே உனய புடுச்சு உள போட மாட்டாங்கன்ன உன்ன பெத்ததுக்காக என்ன தாண்ட உள்ள போடுவாங்க அடீ அது கரெட் ட்டோமா செகெண் சோரா எதுனாலு செரி எதனா திருப்பி திருப்பி பால்கனிலதா போடுவா வெளய காணாம் போயிரு என்னடான் ப தா மேலந்து விழுந்து நொருங்கி கிடக்கு. அவன வச்சு வளக்கறதுக்கு நா ரொம்ப கஷ்டபட்டே
மொதல் குழந்தைங்க எல்லாமே அப்டிதா போல ரொம்ப துரு துரு ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது கொழந்தைங்க பாரத்தீங்ன்னா ரொம்ப சமத்து. ஒரு விளையாட்டு பொருள் குறுத் து காலேல இந்து நைட் வரைக்கு உட்கார வச்சாலு அது கூடயேதௌ
ஆம்
டைமுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா போது வேற எதுவும் மே வேணா அந்த கொழந்தைக் க இப்ப தவழும் போது உட்காரும் போத் அதெல்லா எல்லா இழுத்து போடுவாங்க. நடக்கும் போதுனெல்லா சொல்லுவாங்கல்லயா? ஆனா என்னோட ரெண்டு குழந்தைங்களோ அப்படி கடயயே கிடையாது
பரவாயில்லையே ம்
கோப்ப எல்லாம் தூக்கி வீசறது இழுத்து போடுறது அந்த மாதிர எல்லாம் எது
செய்ய மாட்டாங்க உஹம் அப்படிதான் குழந்தைங்க பார்கும்போது நமக்கே ஆசையா இருக்கும் என்னடா இப்படிதான் இருக்காங்க
ஆமா அதுலயே இந்த செகண்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சமத்து அவ இந்த ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு குழந்தை கடைச்சதே வந்துட்டு ஒரு பிளஸ்மி மாரி யாரையுமே அவ வந்து ரொ இவ்ளோ எல்லா தொல்ல பண்ணவே மாட்டா அவ உந்து ஏதாவது ஒரு பொருள வச்சு வெளையான்ட்டு இருக்கறத ஆனா பசிச்சா மட்டு அழுவா
உஹ்ம் உம்
பசி மட்டு கொஞ்ச தாங்க மாட்டா மத்தப் படியெல்லா அவ ரொம்ப சமத்து
த்தாவாது அவங்க பாத்துக்கணுல்ல இவிங்க சேட்ட பண்ற பசங்களா ஐயய்யோ வேணா மொபைலே இல்லாத சமாளிக்க முடியாது மான் சொல்லிற அளவுக்குதா இருப்பா அவல்லா ஆனா ஏ பொண்ணு அவ பாட்டுக்கு இருப்பா யாருட்ட விட்டுட்டு போனாலு அப்டியே அமைதியா அவங்க என்ன சொன்னாலு பேசாம இருப்பா அதுக்கெல்லா சேத்து வச்சு ஆனா இவ் இப்ப மாறிட்டா இப்ப ரொம்ப அடமன்ட்டு அவ என்னந்து சாஃப்ட் ஆயிட்டா அவ எப்டி சின்ன வயசுல இருந்ததுக் கு ஆப்போசிட் மாரிட்டா இப்ப இவ ரொம்ப சேட்ட பிடிவாதொ உம்
ஆனா வளர வளர அப்டிதா எல்லாரு சொல்றாங்க சாஃப்டா இருந்தா அடமண்ட்டா மாரிருவாங்க குடும்பா மாரிரு தாங்க
ஐயோ அவ சத்தமா கூட இப்ப பேச மாட்றா நீ இப்பல்லா பண்ணனானா கூட நமப மாட்டா அந்த அளவுக் கு அமைதியா மாறிட்டா
ஆஹ்ஹ
இவ வந்து அப்டியே மா ஆப்போசிட்டா கோவ வந்தா கத்துறது திட்டுறது அண்ணன்னு கூப்பிட மாட்டா எவ்ளோ சொன்னாலு சரி அண்ணனே கூப்பிட மாட் றா
ஓ எவ்ளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேத்துக்கோ
ரெண்டு பேத்துக்கு அவ சிக்ஸ்து இவ தேர்டு நாலு வரு ஷொ மூண்ற வருஷோ கிட்டதா டிஃப்ரன்ஸ் அதா சொல்றா நேத்து அண்ணன்னு சொல்லு பாப்பானா என்ன அண்ணன்லா சொல்ல முடியாது அவன வேணா தங்கச்சி தங்கச்சின்னு வந்து என்னைய பேச சொல்லுங்க நா வேணா அவன அண்ணன்னு சொல்லுவ அப்டிங்கிறா எ நாலா எங்க அண்ண இருக்காண்டி எப்ப பாத்தாலு அண்ணேன்னு சொல்ற அவ அடிக்கடி என்னைய என்ன தங்கச்சி தங்கச்சின்னா சொல்றா அப்டினானா அதுலா கெடையாது என்கிட்ட இதான் அவன் என்ன தங்கச்சி தங்கச்சின்னு கூப்ட்டா நான் அண்ணேன்னு கூப்டுவே சரிங்கடா உம் அவுங்க லெவலுக்கு நம்மளா யோசிக்க கூட முடியாது
ஆமாங்க ரொம்ப வந்து இன்டலிஜென்டா இருக் காங்க இந்த கொழந்தை வந்து ஸ்மார்ட் இந்த கொழந்தை வந்துட்டு கொஞ்சம் லேட் அப்டின்ற மாதிரில்லாம் இல்ல எல்லா கொழந்தைங்களுமே வந்து மல் டி டேலண்டா தான் தா இருக் இருக்காங்க எல்லா கொழந்தைங்களுமே அறிவாதான் இரு
அட்வான்ஸ் டா போறாங்க எல்லா கொழந்தைகளுமே பாருங்களேன் எல்லாமே இப்ப இருக்க ரேஸு க்கு ஏத்த மாரி இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா அவுங்க கிட்ட இருந்தும் சில விஷயங்கள லாம் நம்ம கத்து குற மாதிரி இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா நெறைய விஷயம் நான் கத்துட்டு இருக்கேன் அந்த மொபைல சிலது நமக்கு தெரியவே தெரியாது அந்த டெக்னிக்லாம் அது எப்டி வந்து ஷாட்டா போடுதுன்றது து அவெங்க கரெக்டா சொல்லுவாங்க உம் ச் த ஆல் டு வந்தா அத எப்டி ஆடு பா‌க்காம நம்ம உள்ள போணும் எல்லாத்தயு க்ளோஸ் மா கிளோஸ் பண்ணி திருப்பி அந்த அப்ளிகேஷன்ல போங்கமா போனீங்கன்னா அந்த ஆட் வராதுமா அப்டின்னு சொல்லுவாங்க உம் நமலா அத யோஸ் சிக்கவே மாட்டோ நம்ம உக்காந்து மூனு ஆடியோ எப்படா முடியின்னு சொல்லிட்டு உக்காந்து பாத்துட்டு இருப்போம் அவன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள போனானுங்கன்னா புதுசா ரெஃபரஸ் ஆயிடுது ஆட் வரமாட்டிகுது உம் இப்படி பாருங்க யோசிக்கிறாங்க
ஆமா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ரிலேட்டிவிட்டி எல்லா இடத்துலயுமே அவங்க யூனிக்கா நடந்துக்கறாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது
இ இப்ப இவ்வளோ அடமொன்ட்ட என் பாப்பா கத்துறாளே அவன் ஸ்கூல் பேரன்ட்ஸ் மீட்டிங் எதுக்காவது போனும்னா ஏய் அந்த இந்துக்கோளா து நான் தான்மா ஒ வெத்த மாதிரி இருக்கு பேஸ் அப்படிய அமைதியா பிஸ்கெட் அப்படி எப்டி வார்த்தை வரும் வராது வெளில அவனு கொய்த்தா அஹ் அப்படியே அமிர்தாவா இது அப்படின்ற மாதிரி இருக்கு உம் ஆனா இங்க வீட்டு்ல அது பண்ற க சொன்னா நமக்குதான் தெரியு ப மாதிரி இருப்பா
பாத்தீங்கன்னா எல்கேஜி தான் அவ வீட்டுல வந்து நம்மகிட்ட ரொம்ப வாய அரிச்சுட்டு ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப சேட்டா சுட்டி பண்ணிட்டு இருப்பான் ஆனா அவங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப நல்ல புள்ள எங்க எல்லாத்துக்குமே அவதான் பெட்டு தூக்கிட்டுல்லாம் சுத்துவாங்க சண்டையலல்லாம் நாங்க போனோம்னா பார்த்து தூக்கி இடுப்புலல்லாம் வச்சு கொஞ்சுவாங்க அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து போன் பண்ணி சொல்லுங்க அவ எப்ப பாரு வந்து தூக்கிட்டே போற அவங்க பிள்ளைய நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னா எனங்கக்குள்ள சண்டைதான் வருது நீங்க டிஸ்டி சுத்தி போடுங்கல்லாம் சொல்லுவாங்க
உஹ்
இன்னு அதுக்கு ஆலோசிச்சேன் மேம் இருக்கு போது மட்டும் ஆஹ் உங்க மேம் இருக்கு போது பிஸ்கெட் துண்ட பாத்தா நான் எப்படி சொல்லுறதோ அந்த மாதிரிான் அமைதியா இருக்கே
ஆஹ் அதான் நம்பவே முடியாது இந்த பிள்ளையா நம் நம்ம வீட்டு்ல இருக்க பிள்ளையா மா இது
ஏதே வீடல எவ்வளோ சேந்தா பண்ற
ஆஹ் நாவ கிளாஸ் மேம்க்கு லாஸ்ட் இயரா போன வருஷத்து முத வருஷம் செகண்ட்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஸாண்டர்ட்ல தான் அந்த கிளாஸ் மேம் அவங்க அ அவ்ளாம் பேசவே மாட்டாப்பா அப்டின்னாங்க ஒருனா அவளுக்கே தெரியாம அவ வீட்ல பண்ற நகரைய வீடியோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே அவுங்களே சாக்காயிட்டாங்க இப்டில்லாம இருக் அப்பா இங்க அவ்வளோ அமைதி அவ்வளோ கோயிட்டு அப்டின்னு
அதெல்லா நடிப்பு
அதது அதெல்லா உங்கள நல்ல பேர் வாங்குறதுக்காக நடிக் க்கிறா அ ம் வீட்
ஆஸ்கார் அவார்டே தரலா அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எல்லாம் என்ன நம்ம புள்ளைங்க விட்டா சாப்ட்டு தின்னுட்டு வந்திருந்தா அடிப்புல
தெரியுமே உ ஆஹ் கண்டின்யூ பண்ணலாமா ஓகே